சொல்றா
நாளைக்கி ஃப்ரீயா
நாளைக்கா ஆஹ் காம் பதினோரு மணி வரைக்கும் ஃப்ரி ஃப்ரீ தா
ஓகே எதோ இந்த எல் ஐ கே ன்னு ஒரு படோ வந்திருக்கு நாளைக்கு போலாமா அதுக் க்கு
வேண்டா
எயா
யான அது நல்லா இல்ல அந்த படோ
அடப்பவி எப்படா போன
அது நான் இப்பதான் போன வாரமே போயிட்டு வந்ட்டேன் நானு நல்லாவே இல்ல
யாரு கூட போன என்ன கூப்டவே இல்ல நீ
இல்ல இல்ல ஆபீஸ்ல பசங்கலா டிக்கெட் போட்டிருந்தாங்க
ஓ ஆபீஸ்ல இருந்து போனியா
உம்
ஏன் ஏன் நல்லா இல என்ன கான்செப்ட்
அ ஒரு கான்செப்ட்டும் கிடையாது அது வந்து ரண்டாயிரத்தி ஐம்பதுல இருக்கிற மாரி ஜப்பான் நினைச்சுக்கிட்டாங்க அவிங்க ரெண்டாயிரத்தி அம்பதுல இந்தியா இருந்தா எப்படி இருக் கு அப்ப எப்டி எப்புல்லாம் அதன தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கும் எப்டி எப்புல்லாம் ஓல் அதிகபட்சம் டெக்னாலஜியில மூழ்கி இருக்கும் போன் இருந்தா என்ன போனு இல்லாம இருக்க முடியுமா அப்படின்ற மாரி எடுத்து அது மாரி போட்டு சொதப்பி வசிட்டாங்க நல்லாவே இல்ல அதுவும் கதைக்கு ஹீரோயினுக்கு சம்பந்தம் இல்ல ஹீரோயினோட ஆக்டிங் சரி இல்ல அது ஒரு மாரி வே நல்லாவே இல்ல அது
ஃபயூச்சர் ஸ்டிக்காக எடுத்துருக்காங்கன்னா கத நல்லா தானே இருக்கும்
ஃபியூச்சர்ச்சுக்கானா கத அதாவது எடுத்த ஊர் அந்த டைட்டில் ஓகே அதாவது டைட்டில்னா பட பேரா சொல்ல ஆஹ் ப்ச் இப்படி இரண்டாயிரத்தி ஐம்பதுல இருந்தா எப்டி இருக் நினச்சிருக்காங்கள அந்த ஒரு தீம் ஓகே. ஆனா இந்த இதுக்கு தகுந்தாப்புல அஹ் இதெல்லா இல்ல
பாட்டெல்லா நல்லா இருந்துச்சு. சினிமா வியூலா நல்லா இருந்துச்சே சரி நான் கூட நல்லா இருக் போம் அப்டின்னு நினச்சேன்.
அந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் கிடை கிடயாது அதுல ஆ பாக்குறதுக்கு பாக்காம இருக் லாம் உண்மைக்குமே மூணு மணி நேரம் வேஸ்ட்.
சரி சும்மா கதையாச்சு சொல்லேன் கேட்டுக்குறேன்.
எனக்கு அந்த கத நான் அது சிம்பிளா கதை நான் எப்படி கேட்கிற நான் சிம் பிளா வேணா சொல்றேன் அத சொல்றல்ல அத அது எப்டினா ஒரு போன்ல ஒரு போன்ல ஒரு ஆப் பெருக்கு அந்த ஆப் வந்து பாத் லைக் அ லைக் நா லவ் இன் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்டின்னு சொல்ட்டு அ அதுல வந்து இது என்னன்னா உன்னோட எல்லா இதும் நீ குடுத்தரணு உன் டீட்டெயல்ஸ் எல்லாமே உன் பேரு உன் ஊரு உன் டேட் ஆஃப் பர்து நீ யாரு என்ன உங்க அம்மா அப்பா நீ படிச்சது இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சகலமும் உனக்கு அ ஆ நீ இது எல்லாத்தையும் சொல்ட்டினா அதுவே உனய சொல்லும் நீ எது நீ என்ன டெய்லியும் என்ன பண்ணும் எந்திரிக்கணு ஹ நீ இவங்கள போய் பா்கக்கணு இந்த மாதிரி நீ கமிட்மெண்ட் எல்லாம் வச்சுட்டன்னா அது உன்னைய டெய்லியும் உனய வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் ஆஹ் இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணன்ட்டுன்னு அதே மாரி நீ யார்ட்டையாச்சு பேசணு அப்டின்னாலு ஆப்போசிட்ல பேசுறவங்கள்ட்ட நீ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குன்னா அவுங்ககிட்ட லைக் ஆப் இருக்கா அப்டின் கேட்டு நீ லைக் ஆப் இருந்ச்சுன்னா நீ ஜஸ்ட்டு அத ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வொஸ்ட் மாரி அக்செப்ட் பண்ட்டேன் வெச்சுக்கோயெ ஆ ரெண்டு பேரு சேந்துட்டீனா ஒ ஒன்ன பத்தின எல்லாமே அவுங்களுக் தெரிய வந்துரு அவுங்கள பத்தின எல்லாமே உங்களுக் தெரிய வந்துரு நீ அவுங்கள்ட்ட வந்து பேசணுன் கூட அவ சியமே கடையாது சும்மா ஒரு ஃபோன பாத்தே நீ எல்லாத்தைமே தெரிஞ்சிக்குவ நீ தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்பறோ உங்களுக் புடிச்சா நீங்க லவ் பண்லா இல்லனா நீங்க லவ் பண்ணாமேயு போலா அது உங்ளோட விருப்பொ அவ்வளதா இது வந்து எப்டி ஒ ஒரு மனுஷனோட வாழ்க்கைல வந்து அது எப்டி எப்டிலா பாதிக்கிது அப்டின் சொல்றதுதா இந்த கத அவ்ளோதா கடசீல அந்த ஃபோன் வந்து தேவயே இல்லாத ஒண்ணு என்னதா இருந்தாலு மனுஷ வந் மனுஷந்தா இன்னொரு மனுஷனுக்கு இதா இருப்பா ஒரு ஃபோன் எப்டி இதா இருக்கு அப்டின் சொல்லி கடசீல முடிச்சிருவாய்ங்க
அவ்ளோ தானா
இவ்ளோதா கா கான்செப்ட் இவ்ளோதா இத அப்டியே கொஞ்சொ அ படத்துக்கு தேவையான இதெல்லா போட்ருப்பாய்ங்கல்ல அதெல்லா போட்டு இழுக்குறதுதா இந்த கத ஆனா எல்லா மொக்கதா இது வேணா இப்போ பொறந் காய்ங்கல்ல இந்த லாஸ்ட்டு ஒரு பத்து வர்ஷத்துல பொறந்தாய்ங்கல்ல அவிங்களுக்கு வேணா இந்த படொ சூ ப்பரா தெரியு இந்த நையன்டிஸ் கிட்ஸு இயர்லி டூ கே எயிட்டீஸ் இவிங்கெல்லா பாத்தாய்ங்கன்னா இது இ இது இருக்கறதுலயே ஒலகத்துலயே இந்த மாரி ஒரு கேவலமான படொ எவனுமே எடுக்க முடியாது நெனச்சுதா நெனச்சிருப்பாய்ங்க அவிய்ங்க
அண்ணா பிரதீப் ரங்கராஜோட மத்த மூவிஸ்ல்லா ஓரளவுக்கு ஒரு சில மூவி எனக்கு பிடிக்கல ஆனா மத்த மூவீ ந நல்ல இருன்ஞ்சு பாக்ற அளவுக்கு இருன்ஞ்சு சேரி அந்த மாரி தா இது இருக்கு நா அந்த விக்னேஷ் சிவன்க்காகவே போலா ரொம்ப நாள் கழிச்சி
ஆனா அவ ஏ இப்டி சொதப்புனான் எனக்கு சத்தியமா தெர்ல
ஐயோ நீ சொல்றத பாத்தா நல்ல வேல உனக்கு ஃபோன் பண்ணது நல்லதா போச்சுன்தா நெனக்கிறே ஆனா நானும் ரவுடி தா படம்லா நல்லா இருந்து
ஆ அதுல்லா நல்லாதா இருந்ச்சு
அதுல ஒரு கத கூட இருக்காது சும்மா நார்மலா அவுங்க அப்பாவ ஒருத்தெ கொன்னுருவா அவன பழி வாங்கறக்காக ஹீரோயின் வந்து இந்த மாரி நார்மல் ஒரு சிம்பிள் ஸ்டோரி
அவ்ளோதா அதுக்கு காது கேக்காதனால இவ வந்து ஹெல்ப் பண்றா இவ காமெடியாவு ஈ ப்ளே பண்ணிக்குவா ஹீரோ ரோலும் ப்ளே பண்ணிக்குவா
ஆ அது தா இதுல பாத்தா கதையே ஒன்னு இல்ல ஆனா அது கொண்டு போன அந்த விதோ அந்த ரெண்டு மண் நேரோ அந்த என்டர்டெய்ன்மெண்டா வெச்சு நல்லா தா எடுத்திருந்தாங்க எடுத்
ஆனா அப்படி படோ எடுத்தவ இப்படி படோ எடுத் தானான்றது எனக்கே ஷாக்கா தா இருக் கு உண்மைக்குமே
ஆனா ப்ரதீப் ரங்கராஜோட மூவி எங்க வீட்ல யாருக்குமே புடிக்காது இந்த லவ் டுடே
ப்ரதீப் ரங்கராஜ் இல்ல ப்ரதி ப்ரதீப் ரங்கநாதன்
ஆஹ்
ம்
ப்ரதீப்போட படந்தா அதா அவ படோ எல்லா இப்ப இருக்க ஜென்ரேஷன்க்கு புடிச்ச மாரி தா எடுக் கறா அதுனால எங்கப் பா அம்மாலா அவ படமே டி வி ல போட்டாங்க ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணு இல்லாட்டி மாத்து அப்டின் தா சொல்லுவாங்க
அது தா நா சொன்னல்ல அ எய்ட்டீஸ் நைன்டீஸ்லா இருந்தவ்ங்களுக் குலா இந்த படத்தல்லா பாத்தாலே காரி துப்பிட்டு போய்டுவாங்க இந்த மூவி ரிவியூல்லா வந்து கேட்டாங்கனா
அது தா இந்த கோலமாவு கோகிலாவு நல்லாருக்குல்ல
அதுவ்மே ந இது தா நல்ல கான்செப்ட் தா அது நெல்சனோட படோ
ஓ நெல்சன் படமா நா விக்னேஷோடப்
ஆ ஆஹ் அது வந்து நெல்சன் நெல்சனோட படோ
படோ எடுத்திருக்கா என்னென்ன படோ
விக்னேஷ் மொத்தமா பாத்தீன்னா எனக் தெரிஞ்சு அந்த காத்து வாக்குல ரெண்டு காதல்
ஆ ஆமாமா அத மறந்தாச்சு
ஆஹ் ஆ அப்பறோ நானு ரௌடி தா
எனக் தெரிஞ்சு காத்து வாக்குல காதல் எனக் அவ்வளோக்கு புடிக்கல என்னனா என்ன சொல்றது ஒரு கன்க்ளூஷனே இல்லாம முடிச்ச மாரி இருந்துது ஏனா அது ஒரு வாய்ப்பே ஒரு சாத்தியமே இல்ல அந்த மாரி பண்ண முடியாது ஒரே நேரத்துல் ரெண்டு பேத்த விரும்பறது ஆனா எந்த இதுல வெச் சு அத எடுத்தான்னு
இல்ல இல்ல அது வந்து எ ஒரே நேரத்துல ரெண்டு இது அது வந்து அந்த காலத்துலருந்த கான்செப்ட்ட தூக்கி இந்த காலத்துல போட்ருந்திருக்கா அவ்வளோ தா
படத்த எதுக்காக பாத்தேனா க்ளைமேக்ஸ்ல யாரோட சேருவா அப்டிங்கரத்காகவே இந்த படம் த பாக்கனுன் நெனச்சு நா பாத்தே கடைசில அதுக் கேனகி ஏமாத்தந்தா ச்ச ஏன்னா ரெண்டு பேத்து கூட சேராம போயிடுவான்ல ரெண்டு பேத்தையு விட்டுட்டு அதா ச்ச எனக் கொஞ்சோ டிஸ்அபாயின்ட்மென்ட் ஆயிடுச்சு மத்தபடி ஓகேதா எ விக்னேஷ்சிவனோடது எனக்கந்த போடா போடிலா நல்லா எத்திருந்தாங்க
ஆ
ஆ அம்மு அவந்தா கான்செப்ட் வந்து கத வந்து சின்னதா தா இருக்கோ அதாது அவ எடுக்கறது இவ்ளோதா கத அப்டிங்கிற மாரி ஆனா அத கொண்டு போறது வந்து ஒரு மாரி போர் அடிக்காம ஆ படத்துக்குள்ளேயே இரு கம் மாரி வெச்சு கொண்டு போவா அதனால நெனச்ச நீ என்னமோ இப்டி சொல்ற இந்த படம் பாக்க வேனான்னு
நா பாக்க வேணான்லா சொல்லவே இல்ல சும்மா ஒரு தடவ போய் பாரு பட என்னானு தெரிஞ்சிறோல அவ்ளோதா
பண்ணி
செரி அதா கொஞ்ச நாள்ல ஃபோன்ல வந்துரோ ஃபோன்ல போட்டு பாரு வேல முடிஞ்சிச்சி
ஆ என்ன ஓ டி டி ல போறேன்
அதென்னான் செரியா தெர்லியே எந்த ஓ டி டி எ பாட்னர் போட்டிருக்கா இன்டர்னு
ஆ பாட்டெல்லா நல்லா இருந்துச்சா படத்துல
பாட்டு ஆகா
அனிருத்துதான
அனிருத்தா இருந்துட்டு போட்டுட்டோ அனிருத்னா என்ன அனிருத்னா அனிருத்து தா அனிருத்னா என்ன இளையராஜாவா
ஏன்னா அனிருத்து படோ நல்லா இருந்தாலோ அவ பாட்ட வெச்சே கொண்டு போயிடுவான்னு சொல்ட்டு தானாட சொல்லுவாங்க எல்லாரோ
ச்ச அதெல்லா சும்மா எனக்கு அனிரு எனக்கு போ என்னோட தனிப்பட் ட்ட கருத்த கேட்னா எனக்கு அனிருத்த புடிக்காது அதனால நீ அனிருத் பத்தி என்ட பேசாத அதனால நா எனக் புடிக்கு ஏன்னா அவனுக் வந்து எப்டி சொல்றது அவனுக்கு வந்து செ சும்மா அவனுக் பிளே பண்ண தெரியு அவுளதா மத்தபடி ஃபுல்லா அவ எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் வச்சு அவன் முடிச்சிருவா அதனால எனக் அதுல விருப்பமே இல்ல எனக்கு பிடிக்காது
அப்பற காபி கேட்டுன்னு என்ன சொல்லுவாங்க தானே
ஆமா
எனக்கு இந்த மியூசிக் பத்திலா அவ்ளோக்கு நாலேஜ் இல்ல சும்மா ஏதாச்சு ஏ நாளை பேர் சொல்றது கேட்டுட்டு இருந்துப்பேன் ஆனா தெரிஞ்ச வரைக்கு பாட்டெல்லா ஓகேதா ஏதோ ஒரு தீமானு ஒரு சாங்கு இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னுல்லா சொன்னாங்க
உம்
சேரி நல்ல வேற உம் காசு எனக்கு மிச்சம் பண்ணி குடுத்துட்ட வேற என்ன படம் வருதுன்னு வேற தெரியல போர் அடிக்குது யார பாத்தாலு படத் பத்துக்கு போன மாதிரி வெளியே போன மாதிரி ஜாலிய சு றாங்களா நான் மட்
ஏன் சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வர வேண்டடிதான காத்தோரமா
சும்மா எங்கே போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல மூவி இருந்துச்சு நான் போயிட்டு கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு
ரிலாக்ஸ் பண்றதுக்கு தகுதியான இடம் வந்து தேட்ரே கடையாது
ரிலாக்ஸ் பண்றதுக்கு இல்ல என்ஜாய் பண்றதுக்கு தான் கேட்டேன் ப்ரெண்ஸ்ஸோட போயிட்டு அதுக்காக தான் கேட்டேன்
என்ஜாய் பண்றதுக்கு ஓஹோ
டிக்கெட் எவ்வளோ வந்தது
டிக்கெட்டா நார்மல் டிக்க டிக்கேட் நூத்தி அரவத்தஞ்சு தான்
நூத்தி இபத்த அஞ்சு தானா
ஆஹ் அது எப்படியும் போற அந்த நார்மல் டிக்கெட்லாம்
எந்த தேட்டர்க்கு போனீங்க
நாங்க காவேரி
சேரி சேரி நைட் ஷோ தான் போணும்னு ஆசை செரி ஏதாது ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லு நீ இப்போ உன்னோட கால் காலேஜ்ங்கற உன்னோட ஆஃபிஸ் மேட்ஸ் கூட போன மாதிரி என்னை விட்டுட்டு போயிடாத
செரி செரி சொல்றன் சொல்றன் இப்ப அடுத்து ஜனநாயகன் வரும் அதுக்கு போவோம் கண்டிப்பா ப்ப நான் சொல்றேன்
ஓகே நானும் வெயிட் பண்றேன் ஏதாவது நல்ல படம் வந்துச்சுன்னா நானும் சொல்றேன்
செரி ஓகே
கொஞ்சம் நைட் ஷோ மாதிரி நம்ம ஏதாவது போலாம்
ஆஹ் சரி சரி சரி
மறந்துராத போனாலும் பரவாயில்ல ஆஃபீஸ் கூட
சரி ஓகே சரி நான் சொல்றே சொல்றே
செரி ஓகே செரி நான் போயிட்டு ஏதாது வெப் சீரிஸ் ஏதாது பாக்குறேன் அப்ப
ஆஹ் சரி ஓகே
செரி செரி உனக்கு ஏதாது வேல இருந்தா பாரு நாளைக்கு இது கூப்பிடு்றேன் உனக்கு
உம் சரி ஓகே ஓகே
பாய்
பாய் பாய்